ஹலோ சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்குறீங்க
நாங்க வீட்டு வேலையெல்லா செஞ்சுட்டுருக்கேங்க என்னங்க எப்போமே வீட்டு வேல தானு ஆச்சு
ஆமா ஆமா ஆமாங்க காலையில எந்திரச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கு வேல செஞ்சுக்கிட்டே தா இருக்கணு காலையில இருந்து நைட் வரைக்கு நீங்க அப்டி என்னதா வேல செஞ்சுட்டே இருப்பீங்க
வேல காலையில நா அஞ்சு மணிக்கு எந்திரிப்பங்க அஞ்சு மணிக்கு எந்துருச்சு சமையல் வேலையெல்லா முடிச்சுட்டு அ சாப்பறக்கு ஏழே ஏழே முக்காளுக்கு கெளம்பிடுவாங்க ஏழ்ர மணிக்கு சாப்புட்றக்கு வந்துடுவாங்க வீட்டுக்காரு கொழந்தைக எங்க பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து எட்டு மணிக்கு அங்க உள்ள இருக்கணுங்க அதுனால ஏழே முக்காளுக்கெல்லா கெளம்பிருவாங்க அதுக்குள்ள எல்லா வேலையு செஞ்சு சமையல் செஞ்சு காலையில டிஃபனு மத்தியானோ சாப் பாடு அப்புறோ பாப்பாவுக்கு தலசீவி விடணுங்க ரெட்ட ஜட பின்னனும்லங்க அப்புறோ ஷீ போட்டு அவங்களுக்கு சாக்ஸ் போட்டுட்டு சூ போட்டுட்டு சாப்பாடு எல்லா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எவ்வளோ வேலைங்க காலையில ஒரே ப்டி ஓடு ஓடு ஓடிட்டே இருக்க வேண்டியது தாங்க அஞ்சு மணிலே இருந்து
அப்படிங்களா எனக்கெல்லா அந்த பிரச்சனையே இல்லைங்க கால்ல ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிப்பங்க வீட்ல இருக்கற வேலைய செய்வே அப்புறம் மறுபடி பாப்பா எந்திரிச்சு பக்கத்துல அத்த மாமாலா இருக்காங்ளா அவங்கள கால்ல தூக்கிட்டு போனாங்கனா நைட் பத்து மணிக்கு தா கொண்டு வந்துருவாங்க வீட்ல அது வரைக்கு நா ஜாலியா எந்திரிச்சு சமச்சு சாப்புட்டு வீட்ல எல்லா வேலையு முடிச்சுட்டு ஜாலியா ரிலாக்ஸா இருப்பாங்க
பாருங்ளே எப்டி ஜாலியா சொல்லிட்டுருக் எனக்கு நேரமே இல்லைங்க இதுல வேற தோட்டத்துக்கு வேற போகணுங்க வீட்டு வேல முடிச்சிட்டு அப்புறம் எங்க வீட்ல வாஷிங் மிஷின் இல்லைங்க கையில தா தொவைக்கணு அப்றோ தொவச்சிட்டு வீடும் பெரிய வாசலெல்லா இருக்குங்க அது கூட்டணு என்னோட ரொட்டின் கேளுங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிப்பங்க நா ஒவ்வொரு நாளைக்கு நெனப்ப நாலு மணிக்கு எந்திருச்சு கொஞ்ச நேரமாவது வாக்கிங் போகணுனு ஆனா போகவே முடியாது ஏனா நைட் தூங்கும் போது பதினோரு மணி ஆயிரு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரதுனால ஒரே டயர்டா இருக்கு எந்திரிக்கவே முடியாது எந்திரிச்சி காலையில் சமையல் வேல முடிச்சுட்டு குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காரரு வேலைக்கு போயிடுவாருங்க எல்லாத்தையு அனுப்பிட்டு அப்புறதாங்க காஃபியே குடிப்பே எட்டு மணிக்குதா
அப்டிங்ளா நானாலா அப்டி இல்லைங்க கால்ல எந்திரிச்சுட்டு கால்ல எந்துருந்துச்சோனா மொகத்த கழுவிட்டு அதுக்கப்புற வீட்ல போயி காஃபி வெப்பங்க காஃபிய வச்சு விட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி எல்லா குடிச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேல வீட்ல பாட்டி சமச்சு வச் சுருவாங்களா போயி சாப்பாடு எடுத்து சாப்புட்டு பாப்பாக்கும் டிஃபன் பாகஸ்ல சாப்பாடுல்லா போட்டு குடுத்துட்டு பாப்பாவு ஸ்கூலக்கு தாட்டி விட்டுருவங்க ஒரு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போது இன்னோரு பாப்பா வீட்ல இருக்குங்க இதெல்லா முடிச்சுட்டு மதியோ நல்லா தூங்குவங்க தூங்கி எந்திருச்சதுக்கு அப்பறோ ஆ பாட்டு கேட்டுட்டு ஏதாவது வெளாண்டுட்டு அப்றோ புக்ஸ் எ‌ல்லா படிச்சுட்டு இப்டிதாங்க டெய்லியு போகு என்னோட நேரோ
ஏங்க இப்ப டைம் வேஸ்ட் பண்றீங்க ஏதாவது வேலைக்கு போலா இல்லைன்னா ஏதாச்சு வீட்ல இருந்து ஏதாச்சு வேல செய்லா இப்டி ஜாலியா தூங்கிட்டு இருக்கறேன்னு சொல்றங்க
ஆமாங்க வீட்டுல சின்ன பாப்பா இருக்குலீங்க அதனால விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது இருந்தாலும் பக்கத்துலதா எல்லாரு பாத்துக்கறாங்க இருந்தாலு இன்னு கொஞ்சோ போன நாள் போனதுக்கு அப்பறோ வீட்டல இருக்கவங்கல்லா வேலைக்கு போய்கோன்னாங்க அது வரைக்கும் க்கு வீட்ல இப்டிதாங்க நாள் போகுது எனக்கும் போர்டிக்கதுங்க இப்டி இருக்கறக்கு இருந்தாலும் என்ன பண்றதுங்க
நா காலைல்ல ஒரு எட்டு மணிக் கெளம்புனதுக்கப்பறங்க காஃபி குடிச்சிட்டுங்க மறுபடி வந்து செடிகளா வெச்சுருக்கேங்க நிறையா அதுகலுக்கெல்லாம் தண்ணி ஊத்துவங்க காலைல்ல தண்ணி ஊத்தி வாசல் எல்லா கிளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாக்கம்போது ஒம்பது மணி ஆயிரும் அப்ற மறுபடியு சாப்பிட் ட்டு மறுபடி மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு தோட்டத்துக்கு போகணுங்க தோட்டத்துக்கு போயிட்டுங்க அங்க நெறைய வாழ தென்னமரோ எல்லா இருக்குங்க அதுங்களுக்கு தண்ணி எல்லா விடணுங்க அப்றோ களையெல்லா இருக்கும் க்கும் அதெல்லா கிளீன் பண்ணணு அங்க போய் தோட்டத்துல கொஞ்ச நேரோ வேல செய்வங்க தோட்டத்து வேல செஞ்சுட்டு மத்தியானோ சில சமயோ வந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிருங்க தோட்டத்துல வேல செய்யறக்கு வேலைய ஜாஸ்தியா இருந்ததுன்னா இல்லைன்னா மத்தியான நேரமே வந்துருவங்க வந்துட்டு அப்றோ வீட்டுல துணி துவக்கிற வேலை இருக்கும் அப்பறோ கொழந்தைங்க ஏதோ ஸ்நாக்ஸ் சாயங்காலோ ரெடி பண்ணி வைக்கணு அது செய்யணும் அப்பற வீட்டுக்குள்ள வேல வீடு கூட்டுறது பாத்திர கழுவுறது வீடுல தொடைக்கிறது அது ஏதோ ஒரு வேல டெய்லி வேல இருந்துட்டு எனக்கு டைமே இருக்காதுங்க கொஞ்ச நேரோ எப்ப ப்பாது ஒரு டைம் தா யாராச்ச போன் பேச முடியும் இப்ப பா உங்கக்கே நா ரொம்ப நாளாச்சுன் நெனக்கிறே போன் பண்ணி
ஆமாங்க ஆமாங்க ஆமா பாத்தீங்களாப்பா இதனாலதா நீங்க எனக்கு இத்தனால கூடாம இருந்திருக்கீங்க தெனந்தனம் வேல செய்யறீங்கங்க பரவால்லைங்க எனக்கெல்லா அப்டி வேலைல்லா இல்லைங் கொஞ்ச ஃப்ரீயாதா நானும் இருக்கறே
எனக்கு வேல கரெக்டா இருக்குங்க அப்பற் சாய்ங்கால வந்தன்ன கொழந்தைகல போய் நா தா ஸ்கூல்ல கூப்டு வரணுங்க அவுங்கள கூப்புட் ட்டு வந்துட்டுங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சு ரெடி பண்ணி குடுத்துட்டு அப்பறோ அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்கணுங்க நைட்டுக்கு சமைக்க கணு அப்புறோ இதுல எடைல வந்து ரிலேஷன் வீட்டுக் போறக்கு நல்லது கெட்டது இதெல்லா பாக்க போகணு அந்த மாரிலா நெறைய இருக்குங்க அதாவந் அந் நாயித்துக்கெழம பாத்தீங்கன்னா நாயித்துக்கெழமதா எல்லாத்துக் லீவ் இருக்கு ஆனா எனக்கு மட்டு நாயித்துக்கெழம லீவே இருக்காதுங்க நாயித்துக்கெழம்பதாங்க ரொம்ப வேலையே ஏன்னா அன்னைக்கு அ பாப்பாங்க ஸ்கூல் பேகு இதெல்லா தொவைக்கணு ல பே சூவெல்லா தொவைக்கணு அப்றோ அவங்களுக்கு தலைக்கெல்லா குளிச்சு விடணுங்க அப்பறமா மறுவடி வந்து நான்வெஜ் செய்யறதுக்தாங்க அதுவேணு இது வேணு விதவிதமா லிஸ்ட் போடுவாங்க அன்னைக்கு தா ரொம்ப நேரோ நேரத்லே தூங்கலான்னு பாத்தா அன்னைக்கு தூங்கவே முடியாதுங்க ஏன்னா காலே டிப்பனுக்கே உங்களுக்கு ஏதோ ஒரு நான்வெஜ் செ கேப்பாங்க இதெல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெஸ்ட்டே கெடையாதுங்க ஒரு நாளைக்காவது எந்த வேலையு செய்யாம ரெஸ்ட் எடுப் போன்னு நானு நெனைப்பே ஆனா நடக்கவே மாட்டேங்குது நீங்க சொல்லம் போது எனக் பொறாமையா இருக்குது உங்கள பாத்தா
அப்டிங்ளா ஆமாங் உங்களுக்குனாச்சு ஞாயித்துக்கிழம் ரெஸ்ட் வேணு ஆனா ஞாயித்துக்கெழம தாங்க எனக்கு ஃபுல் ரெஸ்ட் ட்டு அந் அன்னைக் பாப்பாக் ஸ்கூலு இருக்காதுங்களா காலைல நானும் பாப்பாவு ரொம்ப லேட்டா எந்திரிச்சிருவோ ஜாலியாப் போவுங்க அந்த நாலு ஞாயித்துக்கெழம் ஃபுல்லாத் தூங்கி தூங்கி எந்திரிப்போங்க அந்தளவுக்கு ஜாலியா போவுங்க
எனக்கு தூங்கறக்கே நேரம் இருக்காதுங்க நைட் தூங்கறத பத்து மணிக்கு மேல ஆயிருக் காலைல் நேரத்ல எந்திரிக் கெனோ அதுக்குள்ள மாவு வேற இட்லி மாவு ஆட்டனு ஏதோ ஒரு வேலைங்க மாத் தி மாதிரி நைட்டுத் தூங்கும்போத் நீங்க வேற இதுல வேற சமைக்கிறதாங் அடுத்த நாள் என்ன சமைக்லா என்ன சமைக்லா இன்னைக்கு ஒன்னு சமச்சு முடிச்டம்னா அந்த நைட்டு தூங்கும் போது நாளைக்கு என்ன சமைக்கிறது என்னப் பொரியல் செய்யறது அது அந்த மாரி உங்ளுக்கு யோசன வந்துருக்கா எனக்கு அது பெரிய கஷ்டங்கே
எனக்லா இந்த பிரச்சன இன்னிங்க வீட்ல பா அம்மா இருக்காங்க அப்றோ எங் பாட்டி இருக்காங்க எல்லா வேலையு அவுங்ளேப் பாத்துக்குவாங்க என்ன வந்து என்ன தெரியுமாங்க பண்ண சொல்லுவாங்க இப்ப பாப்பா இப்பதான் பெறந்துருக்குங்க அதுனால வந்து எ கொஞ்சோ அதிகமா வேலையெல்லாங் குடுக்க மாட்டாங்க பாப்பா மட்டும் பாத்துக்ட்டா போதுன் சொல்லுவாங்க அதனால நாம் பாப்பாவ மட்டுந்தாங்க பாத்துக்வே தென தெனந் தெனோ இந்த வேல்லா குடுக்க மாட்டாங்க
ஓ அப்டிங்ளா நீங் கொழந்த நல்லா சாப்புட்டு நல்லா நீங்க ஹெல்தியா இந்தாதாப் பாப்பாக் நல்லாப் பி பால் குடுக்க முடியு அதனால உங்கள எந்த வேலையு வாங்கறதில்ல அப்டிதாங்க
ஆமாங் ஆமாங்க அப்பற நானுப் பாப்பாலா கொஞ்சம் பெருசாயிருச்சுனா உங்ள மாரியே வேல செஞ்சு கஷ்டபன்னு அப்டிதானங்கே
கண்டிப்பாங் கஷ்டப்பட்டாதாங்க முன்னேற முடியு ஒரு அதாவது நம்ம எப் ப்போமே வந்து நேரத்த வந்து வேஸ்ட்டு பண்ணக் கூடாதுன் சொல்லுவாங் பெரியிவுங்க நம்ம எந்த நேரத்தையு ஒரு பயனுள்ளதா மாத்திக்கணு அத்தா நல்லதுங்க நம்ம வந்து சின்ன வயசா இருக்கும் போது இப்ப வயசுலாருக் க்கும் போதே நம்ம எல்லா வேல செஞ்சு பணோ சம்பாரிச்சு வச்ட்டோ வயசானதுக்கப்பறோ நம்ம கொஞ்சோ நிம்மதியா இருக்கலா ஓய்வெடுக்லா அந்த மாரி செய்யலா இப்போ நம்ம இரு முடியிறப்பவே செஞ்சாதாங்க நல்லது
ஆமாங்க ஆமாங்க நீங் சொல்றது சரிதா இப்ப ஸ்கூல் தெறந்துட்டாங்க அதுனால உங்ளுக்கு ஓவரா வேல இருக்கு இல்லீங்ளா எனா இப்ப வந்து கொஞ்ச நாளாச் கூலுது எக்ஸாம்மெலாம் முடிஞ்சு லீவ் வுட்டுந்தாங்க இப்ப ஸ்கூல் தெறந்து ஒரு பத்து நாள் ஆச்சு எப்டிங்க அது அப் எப்டி இருக் இக்குங்க இப்ப உங்க்கு வேலையெல்லா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா
ஆமாங்க எனக்கு ஸ்கூல் தெறந்ததுலந்து நீங்க சொன்ன மாரி ஜாஸ்தி தாங்க முதலலா கொஞ்சோ எப் பிடிந்தா இந்த வீட்டுக்காரர் வேலைக் போறக்கு எட்டு மணிக்கு சமச்சுருவே இப்ப வந்து பாப்பா ஸ்கூலு முன்னாடியேப் போறனால ஒரு ஒரு மண் நேரம் முன்னாடியே எந்திர் ச்சி எல்லாமே செய்யணுங்க லன்ச்சு போட்டு தரணு அப்றோ சாய்ங்காலோ அவள கூப்ட போணு வீட்ல லீவ்ல இருக்கறப்போ நம்ம அசால்ட்டா எல்லா வேலையு செஞ்சுக்லா ஆனா அந்த டைம் ஆனா ஸ்கூலுக் கூப்ட போணு அதும் பிரச்சனதாங்க ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணனு அப்றம் பாட்டி வீட்டுக் போவாங்க லீவ்ல அவுங்க இப் அப்ப எனக்கு வேல கொஞ்ச கொறைவாதா இருக்கு துணி தொவைக்கிறதேக் கொஞ்சோ ரொம்ப கம்மியாதே இருக்கு சமைக்கிறது ரெண்டு பேத்துக் மட்டுந்தாங்க சமைப்போ அப்ப கொஞ்சோ ரிலாக்ஸ்தான்ங்க வேல கொஞ்சோ கம்மியாதா இருக்கு எங்கம்மா வீட்டுக் போவாங்க இப்போ ஸ்கூல் தொடங்னோனியு ட்ரெஸ் எல்லா ஜாஸ்தி ஆயிட் ச்சிங்க அவுங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க யூனிஃபார்மு அப்றம் ஸ்போர்ட்ஸுக்கு போட்ற ட்ரெஸ்சு இதுல எக்ஸ்ட்ரா தொவைக்கிறதாங்க ரொம்ப ஜாஸ்தி வீட்டுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்சு இது மாரி நெறைய ட்ரெஸ் சு எனக்கு தொவைக்கிற வேலதாங்க ரொம்போ இதுல முக்கியமா நா ரொம்ப கஷ்டப்படுறது சாக்ஸ் தொவைக்கறதாங்க சாக்ஸ் தொவச்சு தொவச்சு கையே தேஞ்சே போச்சிங்க
ச்சச்சோ உங்ளுக்கு நெறையா வேல இருக்கும் போலங்க இல்லைங்களா காலையில இருந்து நைட்டு வரி க்கும் உங்ளுக்கு வேலையோ வேல தா இதே மாரிதாங்க எங்க அக்காவும் வேல செய்வாங்க காலைய்ல எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கு எங்க அக்கா வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க அவங்ளுக்கு ரெஸ்டே இல்லங்க
ஆமாங்க இதுல வேற எங்க வீட்டுக்கார வந்து கோழி பண்ண வைக்கலானு சொல்லிருக்காங்க நாட்டு கோழி பண்ண நா என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கே ஏதோ வேல கொஞ்ச குறச்சுட்டு வாஷிங் மிஷின் வாங்கி தர தொவைக்கிற வேலய வா ஷிங் மிஷன்ல தொவச்சுட்டு இந்த கோழி பண்ணைய பாத்துக்கோன் சொல்றாரு நானு யோசிச்சு சொல்ற சொல்லியிருக்றங்க ஏன்னா என் முடியாதுங்க இங்கியும் வேல செஞ்சிட்டு அங்க டெய்லியும் தோட்டம் வந்து எங்ளுக்கு இங்கிருந்து கொஞ்ச தூர போகணுங்க அந்த தூரத்துல தா இருக்கு ரெண்டு நேர போகணும் ஸ்கூலுக்கு இவங்கள கூப்பட வரணு அதாங்க யோசிச்சிட்ருக்கற பண்ணுனா நல்லதுதாங்க லாபம் கெடைக்கு இருந்தாலும் நம்மனால முடியும் நம்மளுங்க எல்லா வேலயும் ஒரே இதுல முடிக்க முடியாதே நான் என்ன மும் நா மட்டு இல்லங்க நெறைய பேரு வீட்லருக்க நம்ம வீட்ல இருந்துட்டே இது வேல செய்ய முடியும்னு வேலைக்கு போற பெண்களெல்லா ரொம்ப கஷ்டங்க அங்க எப்டிதா இப்டி இந்த வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வன்ட்டு கொழந்தகளும் பாத்துட்டு எப்படிதா மேனேஜ் பண்றாங்களோ ரொம்ப ரொம்ப கஷ்டதானுங்க
ஆமாங்க ஆமாங்க ஐயோ தினசரி வாழ்க்கயில இப்ப காலையில இருந்து நைட்டு வரிக்கு ஒவ்வொரு பொன் பெண்களு எவ்ளோ வேல செய்றாங்க நீங்க சொல்றதல்லா கேட்டா எனக்கே பயமா இனிமே நானு இந்த மாரி தெனமும் கால்ல எந்திரிச்சு வேல செய்ய போறங்க
ஆனா என்னங்க நம்ம எவ்ளதா செஞ்சாலு வேலைக்கு போகாம வீட்ல இருக்கிறவங்க வீட்ல சும்மாதான இருக்கீங்க வீட்டுலதான இருக்கீங்க இது செய்ய மாட்டீங்களா உங்களுக்கு என்னப்பா காலையில ஜாலியா சமையல் வேல முடிச்சுட்டு சீரியல் பாத்துட்டு தூங்கிட்டு இருப்பீங்க நீங்கள ஜாலி வேலைக்கு போறாங்க என்னோட ஃப்ரெட்ண்ஸ் சொல்லுவாங்க சில பேரு உனக்கு என்னப்பா ஜாலியா இருப்ப நாங்களா கால ஏஞ்சி எட்டு மணிக்கு வேலைக்கு போணும் சாயங்காலம் ஆறு மணிக் தா வருவோ ஓ யார் கூட பேச முடியாது ஆபீஸ் போயிருக்கும் போது எங்ளுக்கெல்லா எவ்ளோ கஷ்டோ நீங்க நெனச்சா யாரு கூட வேணா பேசுவீங்க எங் க வேணா போவீங்க என்ன வேணா சாப்டுவீங்க எவ்ளோ ஜாலி உனக்குன்பாங்க ஆனா நம்மளு வேல செஞ்சுட்டு தாங்க இருக்கோ
ஆமாங்க ஆமாங் நீங்க சொல்லும் போதே தெரிதுங்க நீங்க எவ்ளோ வேல செய்றீங்கன்னு சேரி உங்கனால முடிஞ்சளவுக்கு உங்க வேலயெல்லா கொஞ்சோ சீக்கரமா முடிச்சுட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கப் பாருங் சேரிங்ளா
அ சேரிங்க சேரிங்க வச்சுட்டுங்ளா
ம் சேரிங்க கூப்புடுங்க
ஆ சேரிங்க
ம்